கேக்குதா ப்ரோ
கேக்குது ப்ரோ ஏ ப்ரோ என்ன பண் இப்பதா ஒர்க் ப்ரோ ஒர்க்ல இருந்து வெளியே வந்தே
என்ன ப்ரோ ஒர்க் பண்றீங்க
நா வந்து இந்த சேப்டி ஷூ ம மேணிபேக்ச்ர்
மேனஜரா நீ
சேஃப்டி டூ மேனஜ் பேச்சல் தெரியுல
புரிய்ல
சேப்டி சு தெரியும்ல
தேஃப்ட்டி சூட்டா
சேஃப்டி ஷூ
அ அ சொல்லுங்க
அது சேல்ஸ் மேனேஜரா இருக்கே
அப் மேனேஜரா ப்ரோ
ஆமா ஆமா
ம் அப்டியா ப்ரோ
அ நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க
படிக்கிறே ப்ரோ ஒரே நிம்ஷோ ஆ சொல்லுங்க ப்ரோ ஹலோ ப்ரோ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ